வாடா ம் கேக்குதுடா ம் நா வந்து மேட்ச் பாத்துட்டு இருக்க ஐ பி எல் மேட்ச்சு
ம் என்ன ஸ்கோரு
அ நீயே சொல்லிட்றா
ஏ பாக்கலா
ம் என்ன ஸ்கோரு
சரி இன்னைக்கு ஜிம்ல என்னது சொல்லு
இன்னைக்கு ஷோல்ர்ரா ஷோல்டர் பிரஸ்ஸு ஆ இன்னிக்கு ஷோல்டரு மட்டுதா போட்ட
ஷோல்டர் கூட ஒண்ணும் இல்லையாடா?
ஆஹ் இல்ல இல்ல நான் ஷோ ஷோ ஷோல்டர் வந்து தனியா மட்டும் தான் போ தனியா தான் போடுவேன்.
ஓஹோ
நான் வந்து செஸ்ட் டிரைஸ் பேக்கு பைஸு ஷோல்டரு தனியா லெக்கு தனியா அப்புறம் வந்து ஏதோ ஒரு நால ஆப்ஸ் போடுவேன் அவ்ளவுதான்
ஆ என்னடா அது பேசிட்டு இருக்காங்க
ஆ புரியல
மேட்சில என்னடா பேசிட்டு இருக்காங்க மேட்ச் முடிஞ்ச்சா தீஸ் டாங்களா?
ஆர் சி பி யா?
ஆமா?
எவ்ளோ எவ்ளோ ஸ்கோர் அடிச்சாங்க
டேய்
ஐ மீன் எத்தன பாலு அ எத் ரிமைனிங்கு
இன்னோ ஒரு ஓவரு.
ம் பரவல முடிஷ்டானுங்க விக்கெட்டு
விக்கெட் அஞ்சு விக்கெட் போயிருச்சு
உம் உம்
அதா சொன்னேல இது இவனுக்கு அப்புறோ டக்கு டக்குனு விக்கெட் போயிருச்சே
அடுத்துட்டான இந்த சீசன்ல கொஞ்சோ நல்லா போரானுங்க ஆர் சி பி பஞ்சாப் கிங்ஸும் ஆர் சி பிதா ஆடிட்டுருக்கானுங்க.
பாக்லா அ சி எஸ் கே இந்த வாட்டிலா வா வாய்ப்பே தெர்ல உ நீ யார் மே சி எஸ் கேவா
ஆமா
ம் ம்
எ இது ஏண்டா ஒர்க்காவ் மாட்டேங்குது
ஏ ஊ வாய்ஸ் கம்மியா இருக்குறா கொஞ் சத்தமா பேசு
தெர்ல்லா இது ஆண்ட்ராய்ட்ல ஆண்ட்ராய் ஸ்டுடியோல ஒர்க்கா மாட்டிகிதுரா இந்த ப்ரோகிராமு
ம் ஆண்ட்ராய்டட ஸ்டுடியோல ஒர்க் ஆவ் மாட்டிங்கு என்ன லாங்வேஜ் கோட் டென்னா மேட்டிவ்வா
கோட்லென்தாண்டா
நீ வந்து ரியாக்ட் நெட்டில போட்டுனே வையே அது வந்து ஐயோயெஸ்ஸு பண்ணிக்லா அந்த ஆப் பண்ணிக்குலா
ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோல வராதுறா
அ ஆமாமா அது ரைய்ட்டு தா
இரு ஃபோன்ல பண்ணி பாக்குற
என்ன ப்ரோ சாட்டிங் எப்பா
ஆமா அதே தா
நீ டேடிங்கா பண் போவ செய்ற
அ
இன்னடா
என்ன என்ன சொன்ன
டேட்டிங் ஆப்
டேட்டிங் ஆப்பா
அ அது அது மாரி எதாது பண்ணே
நீ பண்ணுப்பா
நா வந்து அந்த காலேஜ் நேவிகேஷுன் ஆப்பே டிஸ்கண்டினியூ பண்ட்டு உகாந்டுருக்கே அது வேற எப்ப பண்றதுன் தெர்ல
என்னது
காலேஜ் நேவிகேஷன் ஆப்
அ
அதுதா நம்ளுக்கு காலேஜு இன்னு ஒரு மாச லீவ் உட்றாங் எதுக்குதா லீவ் உட்றானுங்ளோ அப்யே தெறக்க வேண்டிதான
என்னது
டே நம்ளுக் காலேஜு ஒரு மாசு லீவ்தானடா மே ஃபுல்லா
ஆமா
ம் அத்தா ஏ உட்றாங்கன் கேக்குற சீக்கிரமா காலேஜ் தற்ந்தா ப்ரெச்சன் இல்ல பரவால
ம் ஆமா கரெட்டுதா போர் அடிக்குது ஆனா
ஆமாண்டா வீட்ல தனியாவே உக்காந்து செரியான போர் அடிக்கிது
மே மாசோ ஃபுல்ல இப்டுதா உக்கார போறோ இன்னு ஏருவோ
இன்னைக்கு எதா படோ பாத்தியாடா
வெப் சீரீஸ் தாண்டா ரெசாட்டு பாத்த
ஹலோ
வேற என்னபண்ண வெப் சீரீஸ் தா பாத்துட் இருந்த
ஓ ஓகே ஓகே
ரெசார்ட்டு தா அதுல வந்
ஆமா அ அவுனு அத்தா சொன்னா ரெஸ் டடுதா பாக்குன் நல்லா இருக்குடா ரெஸாட்டு
ஏ சூப்பரா இருக்குடா
ஜியோ ஆட்ஸ்சாட்லயா இருக்கு
ஆஹ
எந்த ஓ டி டி
ஜியோ ஹாட் ஸ்டார். அதுல ரெண்டு ரெண்டு வெப் சீரிஸ் இருக்கு நல்லா இருக்கு.
உம் உம் கேம் ஆஃப் தன்ஸ்ல பாப்பலா கேம் ஆஃப்
ஏ அதெல்லாம் நான் பாக்கலடா.
உஹம் உஹம்
ரெண்டு வெப் சீரிஸ் இருக்கு எல் பி டபள்யும் நல்லா இருக்கும் ரெஸார்ட் இன்னும் நல்லா இருக்கும். எ எல் பி டபிள்யூ வந்து ஏ இந்த டைம்மு ஏதோ சொதப்பிட்டான். இந்த டைம் வந்த எபிசோட்ஸ் எனக்கு பிடிக்கவே இல்ல. அதாவது இந்த வெனஸ்டே வெனஸ்டே வரும் வெனஸ்டே
ஆஹ்
ஆஹ் இல்லடா தேர்ஸ்டே வந்து தேர்ஸ்டே வந்து தேர்ஸ்டே தேர்ஸ்ட்டே விடு மூணு மூணு நாலு எபிசோடு விடுவோம் ஆ இந்த டைம்மு எனக்கு புடிக்கவேல்ல இந்த டைம் ஏதோ ரொம்ப டல்லா இருந்ச்சு.
கிரிக்கெட்ட பத்தியா
செம்மையா இருக்கும்
உம் உம் எக்ஸாம் முடிச்டு இத பாக்க வேண்டியதா
உம்
என்ன வேள ஏ ஆக்சுவலா நாளைக்கு வந்து நாளைக்கு வந்து ஏப்ரல் டுவெண்டி ஃபைவ் டா
ஆமா நீ உனக்கு என் பி டீ ல் இல்லையா.
நா இத ஆப்பிளை பண்ணல.
ஓஹ
இநா சொல்ற கதைய கேள்றா. நாளைக்கு ஏப்ரல் டுவண்ட்டி ஃபைவ் உன்றைய உனக்கு ஞாபம் இருக்கா.
என்னது
ஏப்ரல் டுவெண்டி ஃபைவ் அன்னிக்கு என்ன நடந்துச்சிப்பே
என்னதுடா
டேய் உனக்கு வந்து காலேஜ் மட்டும் சொல்லியிருக்கன்டா தேர்ட் செம்மோ நம்ம
டேய் அதெல்லாம் பேச கூடாதுடா.
பேசல அதா உனக்கு ஞாபகம் இருக்கானு கேக்குறன்.
ஆஹ் சரி நல்லாம் பேசக்கூடாது
ஆமாண்டா ஆஃப்டர் டுவெண்டி ஃபைவ் பன்னெண்ட்ர மணிக்கு
ம்ம் அதுக்குன்னு எத்தனை மணிவரைக்கு கேட்டு அதுக்குமே ஒன்றரை மணிநேரம் தாண்டா இருக்கு
ஏய் ரொம்ப முக்கியண்டா அய்யோ இவன் வேற
விட்றா விட்றா அதை பத்தி எல்லாம் பேச மாட்டேன்
உம் ஆமா ஆமா ஐயோ ஏதாவது நம்புற மாதிரிதான் சொல்லேன்டா
அடேய் அப்பா டா ஆஹ் என்னது ஏதோ ஒண்ணு சொல்லனுமே டேய் வாய் வரைக்கும் வருது எதோ சொல்லணும்ட்டு இப்பவரமாட்டேங்குதுடா ஓ ஓகே ஓகே உம் யா யா யா ஓகே வேற என்னடா நீ தான்டா சொல்லணும் இத சொல்றா
ஆஹ் நீங்க என்ன பண்ணிட்டிருக்க இவ்வளவு நாளு
இவ்ளவு நாள் வெட்டியா படுத்து தூங்கிட்டு இருக்கேன் டிவி பார்த்துட்டு போனை பார்த்துட்டு போ இன்ஸடாகிராம் இல்லேனா அதான்டா உம் நான் காலையில ஒரு பத்து மணிக்கு எந்திருப்பேண்டா பத்து மணியிலிருந்து நாலு மணி வரைக்கும் போனு டிவி மாத்தி மாத்தி பாப்பேன் அப்புறம் ஒரு அஞ்சு-
நான் டிவியெல்லாம் பார்க்க மாட்டேன் போன்லதான் எல்லாமே
அஹ் அப்புறம் வந்து ஈவினிங்க் ஜிம் ஜிம் ஒர்க் அவுட் பண்றது என்னமோ ரெண்டு மணிேநேரம்தான் அப்புறம் வந்து ஜிம் சுத்தி ஐ மீன் ஜிம்ல இருக்கவங்க பேசிட்டு அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் ஹவுஸ் போயிட்டு அப்படியே டைம் போயிரும்
ஆஹ் சுத்திட்டேதான் இருக்கே வெளியிலே
ஆமா வண்டி இருக்கு பிரச்சனை இல்லே ஜாலியா சுத்திட்டு இருக்கேன்
உம் அப்பாவ இந்த பர்த்டேக்கு கார் வாங்கி தர சொல்லணும் உனக்கு அப்பாவை
என்னடா உன் பர்த்டேக்கு கார் வாங்கி தர சொல்றா வீட்டுல
கார் எல்லாம் இருக்குப்பா ஆனா தரமாட்டாங்க
உம் ரைட்டு் எங்க வீட்ல காரே இல்ல
கிருஷ்ணா தான்
ஆஹ பேர்கள் பயன்படுத்த கூடாது ரிமைன் தட்
ஆஹ் நல்லா உக்காந்து டெய்லியும் ஒரு நாலு கேம் அஞ்சு கேம் விளையாண்டு இருப்பேன்
ஃப்ரீ ஃபயர்லாம் இல்ல
கேரம் புல்லாலா
எய்ட் பால் புல் ஐ பால் புல்லு
ஓ ஓகே ஓகே
என்னது ரியல் கிரிக்கெட்டு அப்பற கிளாஸ் ஆஃப் கிளன்ஸு அத உட்காந்து தட்டிட்டு இருப்பே
எத்துனாவது லெவல் ரா லெவலு
மேக்ஸ்ரா மேக்ஸ்னா எப்புடி டவுனல் மேக்ஸ் ஆனா இதுதா மத்த எதுவுமே மேக்ஸ் பண்ணலே நானு ரஷ் பண்டே
ஓ எத்தன வருஷமா ஆடிட்டு இருக்க
ஏ நா ரொம்ப வருஷமா ஆடிட்டு இருக்கேடா ஆனா அப்பப்போ விளையாடவே மாட்டே
நானு ஃபஸ்ட் ஆடிட்டுருந்தே ம் ச் அப்பறோ ஆடுறதில்லே உஹும் உம் நீ காரத்தே கிளாஸ் போயிருக்கல்ல பிளாக் பெல்டு
டெ டென்து வரைக்கு போய்ட்டு இருந்தே
உம் உம் சோபா சோபா உம் சரி ஓகேடா பாரு பாய் அப்றோ நாளைக்கு பாக்கலா
உம் சேரி டா ஓகே பாய் பாய் பாய் பாய்